ஹலோ
ஆ கேக்குது கேக்குது
ஆ சொல்லுங்க
ஆ அதா இது என்ன பீச் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல
ஆம் ஆமாங்க
ம் ஆ ஆ சேர் சேரி அதுக்கப்புறோ வேற எந்த பீச்லா போயிருக்கீங்க பாண்டி இதுலல்லா மெரினா
அங்க போயிருக்க
ம்
கோவளம் பீச்
கோவளம் ஆ ஆ கோவளம் மகாபலிபுரம்
ம் மகாபலி ஆமா அங்க சூப்பரா கல்வெட்டு இருக்கு
ம் மகாபலிபுரம்ல
ஆமா ஸ்கூல் படிக்க சொல்ல சாரு எட்னு போனாரு
டூரு மாதிரி போயிட்டு வந்தீங்களா
ஆமா கிளாஸ் ஃபிரெண்ட்ஸ்னா போனோ
ஓ செரி செரி செரி செரி நாங்களும் போயிட்டு வந்தோ ஒரு டைம் எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட ஆ என்னோட பர்த்டே அப்ப நான்தா கூட்டு போன எல்லாருக்கு ட்ரீட் வச்சோ அந்த ஒரு பார்க் மாரி உள்ள இருக்கு க்குல்ல அங்கதா போயிட்டு சாப்ட்டோ அந்த யானலா வச்சி செஞ்சிருப்பாங்களே கல்வெட்டு அது பக்கத்துலயே அ வேற மத்த நெறையஸ் கோ பீச்லா போனோ உள்ள போயிட்டு ம்
போனாங்க அது உள்ள
ஆமா மணல்ல நடந்து போனோ
அங்க ஒரு கோயிலு இருக்கும் பீச்சு பக்கத்துல
ஆமா ஆமா ஆனா ஆமா ம் தூரத்துல இருந்து பாத்தோனா போகல அந்த கோவிலுக்கு அ என்ன சாமி இருப்பாங்க போனீங்களா
உள்ள போல
சேர் செரி செரி
ஆனா கல்வெட்டு சூப்பரா இருக்கு அந்த கல்வெட்டு அதுல கூட லைட் ஹவுஸ் போன அங்க கூட
அங்கையு லைட் ஹவுஸ் இருக்கா ம் ம் அது க்கு போ போயிட்டு வந்தீங்க ம்
ஆமாங்க கொஞ்சம் பாறைகள்லா நெறைய இருக்கும்
ம்
பெரிய பெரிய பாறைகள் அதுலதான் செதுக்கி வச்சிருப்பாங்க செலைங்கலெல்லா
ம் ம்
சூப்பரா இருக்கும் அது கூட
ஆமா ஆமா ஃபுல்லாவே சிற்ப கலைகள்தா ஃபுல்லா செதுக்கி இருப்பாங்க கட எல்லாம்
நல்லா தான் இருக்காரு பல்லவர்கள் க
ஆமா ஆமா ம் சிற்ப்ப கலைகள் அப்புறம் இந்த கோவளம் பீச்ல இதுல்லாம் பண்ணுவாங்க ஆ ரிங்ல்லாம் போடுவாங்க
ஆமா
பொம்மலா ஆமா அது நாங்க எங்க சிதப்பாக்குடலா போனா அதுக்காகவே போவோ ஒரு பேக் ஃபுல்லா போட்டு எடுத்துட்டு வருவோ அந்த ரிங்கு போட்டு போட்டு அதுவே அங்கதா உள்ளே முக்காவாசி இருப்போமே இப்ப கூட போயிட்டு வந்தோ கொஞ்ச நா ஒரு முன்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடியா இல்ல இல்ல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தோ
ம்
ம் எ தம்பிங்கலா சேந்து எ பசங்களுக்குலா அடிச்சு குடுத்தாங்க நறிய பொம்ம அது மாரி உண்டியலு அது மாதிரி ம் ம் ம்
அப்போ கொயந்த இல்னா கூட போயிறே ஒரு வாட்டி இது கோயிலுக்கு போ சொல்லு மேல்மருவத்தூர் கோவிலு போ சொல்லு
ஓ மேல்மருவத்தூருக் கோயிலுக்கு ஓ எப்டி டூர் மாரி கூப்ட்டு வருவாங்களா ஆ செரி செரி செ
அப்போலா சலைக்கா வாங்குவ நானு சின்ன வயசுலே
ஆ ஆ ஆ ஆமாமா
அதுல இது மாத்தலா எல்லாமே ஒரு ஃபைகர் மேன் அது மாரி
அம் பட்டர்ஃப்ளையி அது மாரி எல்லா வரு
அது வாங்குவே அதுதா வாங்குவே நா அங்க போனா
செரி செரி செ என்னா ஆகணுனு சின்ன வய்ஸ்லந்து என்ன ஆகணுன் அம்பிஷன்ல இந்தீங்க
ம் ஹலோ புல் புது
லா பொலி ஆ வக்கீல் ஆகணுனா
ம்
ம் ம்
அட்வகேட் ஆகணுனு ஆசப்பட்
ஆஹா
இப்ப அதுதா ட்ரை பண்றே
இப்போவா செரி செரி செரி செரி எ ஃப்ரெண்ட்ஸ்லயு ரெண்டு பேர் இருக்காங்க அட்வோகேட்டு
ம்
ம் அவங்களு முடிச்சுட்டு இப்ப ட்ரெயனிங்ல இருக்காங்க அதா அவங் அவங்க ஜூனியரா இருக்காங்க ஃபைவ் இயர்ஸா அஞ்சு வருஷந்தான அஞ்சு வருஷோ ம் ம் இது எப்டி ஒரு டிகிரி முடிச்சு திரும்ப போட போறீங்ளா இல்ல படிச்சிட்தா இருக்கீங்ளா இனிமேதா பி ஏ பி எல் எல்லா பி எல் எல் ம் சேர் செரிங்க நாங்கன் நாங்க படிச்ச படிச்சி அடுத்த வர்ஷமே மேரேஜ்னால எங்க வேலைக்கே போக முடில இப்பதா நா ட்ரை பண்ணிட்ருக்க சின்ன சின்ன ஒர்க் பண் பாத்துட்டு அம்டியே ட்ரை பண்ணிட்ருக்கோ ம் அப்தா போது ம் வேல கா பாக்கணு பாத்துட்டேதா இருக்க அமையணு அமைய மாட்டுது எதுவு
இந்த லைஃப்ல நீங்க பாருங்க ம் இன்னிக்கு வேஸ்ட்டா எதுவு செலவு பண்ணாம கரெக்டா என்னா ஃபியூச்சர்ல என்ன ஆக போறோ அப்டியா என்ன நம்ப பிளேன் பண்ணி கரெக்டா பண்ணுங்க அப்புறோ நம்ப யோசிச் ச்சா ஒன்னு எதுமே இல்ல காலங் கடந்து போயிடுன் சொல்லுவாங்கல்ல அது மாரிதா
டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது
ஆமாமாமா டக்குனு போய்டு ம்
ஆமாங்க கரெக்டு தா எப்டி போதுன்னே தெர்ல காலேஜ்ஜு லைஃப்பு எப்டி போனதுனே தெர்ல
அதா ஆ இன்னு ஒரு வருஷோங் கழுச் ஆமா அது மாரி தா போய்டு டக்குன்னு அதுக்கப்பறோ யாரு இருக்க மாட்டாங்க திரும்பி பாக் ட்டா நம்ம மட்டுந்தா இருப்போ ஆ நம்ப வந்து நம்ம லைஃப்ப பாத்துகணு கொஞ்சோ முன்னேறிட்டோனா வருவாங்க எல்லாரு அப்ப அப்ப வந்து அப்டி என்ன பண்றது ஏது பண்றதுன் கேப்பாங்க ம்
ஆமாங்க கரெக்டா சொல்றீங்க உங்களுக்கு அனுபவம் போல
ஆமா ஆமா
அதா கரெக்டா சொல்றீங்க
என்ன பண்றது அப்டிதா போயிட்ருக்கு இப்போ வரைக்கு
ம் சேரிங்க
ம் வேற வேற என்ன சா இது அம்மா அதா சிக்கன் சொன்னீங்கள்ல சாப்ட புடிக்குன்னு
ஆமாங்க
வேற என்ன ஹெல்த்தியா பண்ணி தருவாங்க அம்மாவு வேலைக் போறாங்ளா
ஆமாங்க வேலைக்கு போறாங்
ம் ம் எங்க வேலைக் போனா எங்க அவங்களுக்கே கரெக்ட்டா இருக்கும் போயிட்டு வர்றதுக்கு வீட்ல இருக்க வேலய பாக்கறது அப்டி இப்டின்னு அவங்களால எப்டி செய்ய முடியு கொஞ்சோ கூடமாட ஹெல்ப் பண்ணுங்க அவங்களுக்கு கொஞ்சோ அவங்களுக்கு அதா அதா
அவங்க சொல்ற வேலய செய்வ
ம் ம் அதா அதாம் பண்ணனு வேற யாரு இருப்பாங்கல்ல பொண்ணு பொண்ணு இருக்காங்களா
இல்லங்க அண்ண
ஆ ஆ ஆ அதா பொண்ணுங்க கூட பண்ணமாட்டாங்க இந்த வாட்டில் இந்த கெதுலெல்லா பசங்க தா பண்ணனு ம் சேரி வேற அப்புறோ வேற எதாவது சொல்லுங்க டிப்ஸ் எதாவது குடுங்க வேற எப்டி வேல து கெடைக்கறதுக்கு என்ன பண்லா
நீங்க எதனா இருந்தா கூட்டுங்க உங்க அனுபவத்துல
எனக்கு எங்கங்க வேலைக்கு போறது அனுபவமே இல்ல அதுக்கு முன்னாடி போன பார்ட் டைமா சாட்டடே சண்டே மட்டும் போயிட்டு வருவோ அ பில்லிங் மாரி போட்டுட்டு அது அதுக்கப்புறோ எங்க போகல எங்கயுமே வீட்டல இருந்தபடியேதாம் பாத்துட்டு இருக்கோ எதாச்சு கெடைக்குதான்னு
ம் சேரிங்க
ம் என்னோட நா முடிச்ச கோர்ஸ் வந்து பாத்தா போயி இப்பா இருபதாயிரோ முப்பதாயிரோ கட்டி படிக்கிற மார் தா இருக்கு
ம் ஓகேங்க
ம் ம் இது மார் தா போயிட்ருக்கு
ம்
ம்
கம்பனிக்கு போனுங்க கம்பனிக்கு பொயிட்டு அங்க வேல செய்யு ரெஸ்டே ரெஸ்டே இல்லங்கங்க
ஆ உ
பார்ட் டைம் தா
அதா அந்த இது பேக்கிங் அன்பேக்கிங் அதுவா ம் ம் ம்
ஒரு வாட்டி சேம கஷ்டமா இருக்கு ஒரு நாளு
ஆ ஆ
ஒரு நாளு ஈஸியா இருக்கு
சேர் சேரிங்
ஒவ்வொரு நாளு வேல இருக்கு ஒவ்வொரு நாளு இருக்காது ஆனா நெறைய வாட்டி வேல தா இருக்கும்
ஆ
கஷ்டமா இருக்கு ஆனா அது ஆனா சாப்புட்லா ஒரு ஒவ்வொரு வாட்டி
அதா அதா எடுத்து சாப்புட்லா சொன்னீங்க தெரியாம ம் ம் ம்
எங்களுக்கெல்லா சம்பளத்துல புடிச்சுருவங்க
அப்புடிங்களா ஆ ஆமாங்க
இந்த சம்பளோ தரமாட்டேன்னு சொல்லுவாங்க அதுனால தா நாங்க சாப்ட மாட்டோ அவ்ளோவு
ஆ செரி செரி ஆ அதுனால
ஆமாங்
ம் செரி செரி நெக்ஸ்ட் அதா போடுங்க பாத்து வேற எதாச்சு வ இத பாத்துட்டே வேற எதாவது வெர்க் பாத்துக்குன்னு அத படிக்கிறவுங்க படிங்க அது பாத் சத்தியமா பண்ண முடியாதுல்ல கரஸ்ல கரஸ்ல பண்லா
ஆ பண்
ஆ அது மாதிரி படிக்கிறாங்க
ஆமா அவரதா கேக்கணு
அதா அதா எப்டி படிக்கற்து என்னன்னு புக்ஸ் எல்லா உள்ளே கூட குடுப்பாங்க
அது தெர்லங்க அது கேக்கனு இனிமேல்
ஆ ஆம் செர் செரிங்க ஆமா பாருங்க
ஆ ஓகேங்க
செரிங்க வேற எதாச்சு ஆ மேந்தா ஸ்டாட் பண்ணுனு ஹோமர்க் எல்லா ஒரு பொண்ணு தூங்கி ஏஞ்ச்டா ஒருத்தவுங்க இன்னு தூ தூக்கோ வருதுன் சொல்லுவா அதுகுள்ள எதாவது ஸ்டாட் பண்ணணு
இன்னிக் ஸ்கூலுக்கு போலயாங்க
ஆ ஸ்கூல்க்கு போய்ட்டு வந்துட்டாங்க ஸ்கூல் போய்ட்டு வந்துதா எல்லா பாத்துட்ருக்காங் இப்ப
ம் செரிங்க
ம் நாளைக்கு ஓரு நாளு இருக்கு ஸ்கூலு அதுக்கப்றோ பெரியவனுக்கு இருக்கா என்னன் தெரில சின்ன பொண்ணு இருப்பா ம் அவ எதா பாத்துட்ருக்கு செரிங்க நம்ப
ம்
அடுத்த இதுல பேசலாங்க இருக்குங்ளா நேரம் ஆ சேரி சேரி சேரி சே
இந்த இது கொஞ்ச நாளா
ஆ சேரிங்க சேரிங்க ஆ
ஹலோ
ஆ கேக்குதா
ஆங் ஆ கேக்குது நைட் இன்னா சமையல் செய்யணு
புரியல
நைட் இன்னா செய்வீங்க
நைட்டா இது சட்னி தாங்க இட்லி இது
இட்லி சட்னியாங்க
ஆ ஆமாங்க இட்லி சட்னி அது மாரி எதாச்சு கார இல்லாம செஞ்சு தரணுங்க அப்பதா சாப்டுவாங்க
ம் சேரிங்க
ஆமா சேரிங்க நம்ப அடுத்த கால்ல பேசலாங்க ம் சேரிங்க நன்றி ம்
ம் வணக்க